அக்கா
வணக்கம் கேக்குதா
ம் கேக்குது உங்ளுக்கு நல்லா கேக்குதா
ம் எனக்கு நல்லா கேக்குது சொல்லுங்க இல் ல ல ல
ளிவா கேகுதுலா
ம் நல்லா தெளிவாதா கேக்குது
உம்
என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்ளா நைட்டு டின்னர் முடிச்சாச்சா
எனக்கே சாப்ல மாமா வேணாமா இப்டி கேட்டாங்க சாப்படுவா எதுக்கு கவான்ட்டு வேலக் நாந்தா சொல்லிர்க்கே
ம்ம் டிஃபன்னா
இல்ல இல்ல இல்ல ரைஸ் தா
ம் அப்ப சாப்புடுங்க
நைட்டு வா நெஜம்மா
ம் சேரி
ஆத்தும்மே
அதா சொல்னுக ஆ ஸ்பைட்ருமேன் படத்துக்கு போல்லா வரீங்களா
ஸ்பைடர் மேனா
ஆமா
சாரீங்க எனக்கு அதுலல்லா இன்ட்ரஸ்ட் இல்ல
இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஆனா பாருங்க ஒரு அஞ்சு பார்ட்டு இருக்குது அஞ்சு பாட்டும் பாருங்க உக்காந்து
இந்த அளவுக்கு வந்து நா வந்து ஜாப்லஸ் இல்லேங்க கொஞ்ச வேல ருக்கு எனக்கு
ஓ அப்படிங்களா இந்த வேலக் இப்பய சும்மாதா இருக்கேங்கன்னு கேள்விப்பட்டே அப்டியே ஒரு ஓரமா ஃபோன வச்சுட்டு பாருங்
எனக்கு சாரீங்க எனக்கு அதல்லா பிடிக்காதுங்க
சேரி சேரி சும்மா இப்ப கூட வந்து உக்காருங்க
சும்மா கூட வந்து பாத்துக்கு எதுக்கு எர்நூற் ரூபா செலவு பண்ணும் சொல்லு
புரியல
சும்மா கூட வந்து உக்கார்றதுக்கு டிக்கெட்டுக்கு எதுக்கு எரநூறு ரூபா செலவு பண்ணும்
சும்மா வந்து உக்காருங்க
அந்த முடிவ நா பிறகு வந்து எடுக்குற
ம் எடுங்க எடுங்க நல்ல முடிவா எடுங்க
ம்
பசி எடுக்குது ஏதாச்சு சமச்சு சாப்ட்டா நல்லாருக்குன்னு தோணுது
ஓ மதியானம் செஞ்ச சாப்பாடு இல்லயா
மதியானம் செஞ்ச சாப்பாடு எனக்கு சரியா புடிக்கல
ம் என்ன செஞ்சாங்க சொன்னீங்க ரசம்
ரசம் மீனு
ஓ அப்ப உங்க வீட்ல என்ன பொருள்லாருக்கு இப்ப பொங்குறதுக்கு
முட்டருக்கு
ம்
சாப்பாடு வெறு சாப்பாடுருக்கு ஒய்ட் ரைஸு
வெறு சாப்பாடா
அதா இது வெள்ள சாதம்
ஓகே ஓகே ஆ
சாதோருக்கு மீன் குழம்புருக்குது
ம்
ரசோ இருக்குது
மீன் குழம்பு வச்சிருக்காங்களா
ஆமா ஆமா
புடிக்காதுன்னு ரசோ வச்சுட்டாங்களா
ம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க
ம் எது நீங்க வேணா நைட்டுக்கு தயிர் சாப்டுங்க வெறு சாப்பாட போட்டு தயிர வந்து நல்லா பொழ பொழன்னு ஊத்தி லைட் டா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு சாப்பிட்டீங்கனா சொர்கமா இருக்கு
நீங்க சொல்ற சொர்கம் மதியானம் டைம்ல சாப்ட்டா சொர்க்கத்தலயு சொர்க்கமா இருக்கு நைட்ல சாப்ட்டா அது கொஞ்சோ வெருப்பா தா இருக்கு
வேற அப்றோ மீன் குழம்பு சாபிடுங்க
ஐயயோ அது நரகோ
ம் அப்ப இதுவே சாப்டலால
ஆமா
பாருங்க எப்டியோ பிரியாணி எடுத்துன்னு வருவாங்க அதுதா ஒரு வெழு வெழு வெழுன் வெழுக்க போறிங்க பிரியாணிய
இல்ல இல்ல இல்ல பாப்போ எடுத்துட்டு வறாங்களாணு நாங்க போன வாட்டி போன பங்ஷனுக்கு நா போல அங்க பூன்னாண்டு வேக்கு ம்
ம் போனீங்களா
ஆமா ஆமா போனே போனே
என்ன குடுத்தாங்க
பிரியாணி தா
அப்ப அதே பிரியாணி தா குடுத்தனுப்புவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க பாத்ருப்பீங்க ஒருத்தரு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு அவரு வந்து பாத்து நெறய பாட்டு பாடியிருக்காரு பாத்திருப்பீங்கன் நெனைக்கிறே ஆ அவரு வந்து அந்த அந்த ஈவென்டுக்கு சீப் கெஸ்ட்டா வந்திருக்காரு
அப்படியா நல்லது நல்லது நல்லது வெரல்லா இருக்குமே அவரு பாட்டு இப்ப கூட ஒரு பாட்டு வந்துச்சு அவர்து
என்ன பாட்டு
எதோ ஒரு பாட்டு என்ன பாட்டு ம் செரியா நா யோஸ்ச்சி சொல்றே என்ன பாட்டுங்க அவங்ளு அது அவ்ரு இப்ப எழுதின பாட்டா இல்லன்னா அவரு வாய்ஸ் சும்மா பாடியிருந்தாரா தெர்ல
ம் ம் ம் ஆனா அவரு நெறைய பாட்டு எழுதி பாடியிருகார்ல்ல
புரிய்ல
அவருமே நெறைய பாட்டு எழுதி பாடியிருக்காருன் நெனைக்கிறே
ம் ஆமா ஆமா நெறைய பாட்டு ஆமா
ம் ஆனா சமீபத்திய நாள்ல நெறைய பெரிய பெரிய கலைஞர்கள்லா கொஞ்சம் மரித்து போறாங்க
ஆமா ஆமா அதுதா வந்து
கொஞ்சோ மனசு அத கொஞ்சோ கஷ்டமாருக்கு என்ன பண்றது காலம்தா பதில் சொல்லுது எல்லா
ஸ்கூல் நா பொறந்த அது வந்து தா க்க ஒரு வாழ்க்கையு நல்லபடியா வாழணு
ஆமா ஆமா
யாருக்கு கெட்டது செய்யாம கெட்டத நெனைக்காம நம்ம மன நம்ம மனசாட்சிக் கேத்த மாரி வாளணு
ம்
எங்க உண்மையா இருக்க உட்றாங்க பொய்தா சைதுன்னா ஒரு சுச்சுவேஷன்ல பொய் சொல்லதா வேணு எதுனா ஒரு சுச்சுவேஷன் இத யார்ட்டந்துன்னா எதுனா மறைக்கதா வேணு மறைச்சிதா ஆவணு என்ன பண்றது
ம் வேலைக்கு போறீங்க பொய் சொல்ட்டு லீவு போட்றீங்க
நீ வேற ஏ எனக்கே வந்து கொஞ்சோ கடுப்பாவுது இங் கிர்தே அங்க் என்னோட போஸ்ட்டிங்கே வந்து எனக் கடுப்பாவுது
ம் நல்ல ஜாலியான போஸ்ட்டிங் உங்ள்து
ஜாலி தா ஆனா லீவ் எனக்கே வெளிய உக்காந்துட்ருக்க எனக் ஏ லீவ்வுட மாட் றாங்க உள்ள சுத்தோ ஒன் ஒருத்தர் கூட லீவ்வுட மாட்றாங்க ஆனா
அப்படிங்ளா
ஆமா யாற்க்கு லீவே உட மாட்றாங்க இப்ப எதனா எமர்ஜென்சின் கேட்டா குடுக் ஐ மீன் வந்து சண்டே மேபி இருக்கறதுக்கு ஆல்டர்னேடிவ் லீவ் குடுக் மாட்றாங்க
ம்
அப்டி இல்லாம நடுவ்ல எதனா எதனா வேணு அப்ப லீவுனாலு அவுங்குளுக்குள்ள இருக்கவங்களு குடுக்கவே மாட்டாங்க ஒரு நாள் கூட லீவ்க்கூட ‌ போடாமதா எல்லாருமே வராங்ளே அங்க
அப்டியா ரொம்ப கஷ்டந்தா போலியே ஏனா ‌அது கொஞ்சோ அதெல்லா நம்ப ஒரு நாள் லீவ் எடுத்தாலு அது கொஞ்சோ நெறையா ப்ராஃபிட் வந்து கொஞ்சோ எறங்கு ஏனா அது கொஞ்சோ இருக்குறதே கம்மி ஆள் வேற அதுலியு நீங்க லீவ் எடுத்தீங்ன்னா
ஆமா அதனால தா எனக் அங்க போறத் ஓ பயமா இருக்குங் ரொம்ப லீவ் குடுக்காம ரொம்ப அதுவே ஃபிரெஷர் ஆகுல்ல மைண்ட் ஃபுல்லா ஒரு மாரி ஆகு லேட்டா இருக்க மாரி அதா எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு இன்னிக்கி ஏனா நீங்கதானே லீவ் எடுன்னீங்க
நாயின் நா வந்து போன வாரோ சொன்ன இல்லனா அடுத்த வாரோ எடுங்கனு சொன்ன
நீங்க இந்த வாரோந்தான் சொ னீங்க லீவ் போடு வெளிய போலான்னு சொன்னீங்க
ஆமா
எனக்கும் போற மூடெல்லா இல்ல சண்டேயெல்லா ரெஸ்ட் எடுத்தாதா உண்டு இல்லனா ரொம்ப ஒரு மாரி ஆயிடு அப்டியே ஃபர்ஷ்ரேட்டடா
சேரி இப்போ நீங்க லீவ் எடுத்துட்டு பா அடுத்த வாரோ எனக்கு லீவ் குடுக்க மாட்டாங்க லீவ் கரெக்ட்டா குடுக்க மாட்டாங்கன்றீங்க அப்றோ எப்டி என்னதான் போ நா முன்னாடிலிந்தே சொல்லிட்டுரு க்க நா வந்து சொல்லிடுங்க இந்த மாரி நாள்ல சொல்லிடுங்க சொல்லிடுங்கனு
தப்பு உங்க பேச்சு கேக்காதது தப்புதான் நானு
இன்ன வரைக்கு சொல்ல இப்ப வந்து சொல்ல சொன்னா இத்தன இத்தன லீவ் கேட்ட இதுக்கப்றோ எப்டி கேக்கறது அப்டின்றீங்க இப்ப என்னதா எனக்கு புரியலியே நீங்க என்ன சொல்ல வரீங்கனு
பிறந்த நாளுக்கு கண்டிப்பா வந்து லீவு சொல்லிடுவ ஞாயித்து கிழமதா டவுட்டு ட்டு
ம்
பிறந்த நாளைக்கி நீங்க வந்து பயப்பட தேவ இல்ல
இல்ல நீங்க அப்டியே ரெண்டு நாளு கண்டின்யூசா லீவ்னா நம்ப முன்னாடி நாள் எங்கேயாச்சு போய் எதாச்சு எதாச்சு வாங்கிட்டு நம்ப ஃபர்ஸ்ட்டேஸ்கெராச்சு போயிருக்கலா அந்த சண்டேல
ம் ம் ஒண்ணு இல்ல அப்டியே நா அதுக்குள்ள காசு இதெல்லா வந்துச்சுனா அதா நாங்க ஸ்டால் போட்டுருக்காங்கன் சொன்னல்ல அங்கதான் போய் கம்பல் எனக்கு வாங்கணு மவுண்ட் ரோட்ல அதா அங்க சொன்னனே அங்க எறங்கி கொஞ்சோ பேர்ச்செஸ்ல்லா பண்ண வேண்டிது இருக்கு பண்ணிட்டு அப்டியே அந்த ஆட்டோ வாங்கி வெச்சுருங்க அங்கிருந்து அப்டியே வீட்டுக்கு போயிடலா
ம் ம் ம் ம் ம்
கம்பலே இல்ல எனக்கு கீழ் கம்பளு வாங்கணு மேல் காது கம்பளு வாங்கணு
அப்டிங்ளா வாங்கிர்லா வாங்கிர்லா
எனக்கு வேற இது இந்த கம்பல் போடுறதுனால காது வலிக்குது புண்ணு இருக்கு புண்ணு வந்துச்சு இது செட்டே ஆகல இந்த மாரி கம்பலே அந்த கோல்டு போ ட்டு கோல்டு போட்டு பழகிட்டனால வேற கம்பல் போட்டா எனக்கு வந்து அப்டியே ஃபுல்லா புண்ணு வந்து சீ போ
ம் ம் ம்
அதான் என் தங்கச்சி இது புடுங்கிதான் போடலாமான்னு பாக்குற இப்போ
கோல்டே வாங்கி போடுங்க ம் ஏ நீங்க வெச்சிந்த கோல்டு எங்க
அதுதா ஒன்னு திருவாணி தொலஞ்சிச்சுன்னு சொல்ட்டு போடாம இருக்கே என் தங்கச்சி வந்து என் தங்கச்சிக்கும் எனக்கும் சேமா தா வாங்குனோ மேல் காது கம்பலு அவ வந்து ஒன்னு தொலச்சுட்டா ஆனால இல்ல அவ மூக்குத்தியா போட்ந்தபாரு ஆனா என் மூக்குத்தி குடுக்கறே நீ அத குடு வாங்கி நா போடபோறே குடுக்க மாட்டேங்குது செம்புலயே எப்பிட்ன்னா வாங்கி போட தா போறே உன்ன நாலும் ரொம்ப வந்துட்து செட்டாக மாட்டேங்கு
அப்படிங்களா சேர் பாருங்க உங்க தங்கசிக்கிட்டயே வாங்கி போடுங்க நீங்க புண்ணு வருதுன்றீங்க இல்லன்னா போடாதீங்க போடாம எண்ணெ வைங்க
இல்ல போடாம அம்ப வந்து அந்த இதுவு ரொம்ப சின்னதா இருக்குறதுனால துத் அடைஞ்சு முத்து
உம் உம்
போடாமையு இருக்க முடியாது ஒரு நாள் நா நேத்து நைட்டு கலட்னே நேத்து மத்தியானமோ என்னமோ கழட்டி வச் சிட்ட நானு எனக்கு ஒரு மாறியா இருக்கு இப்போ வரைக்குமே நா போட்ல
ம் சேரி நம்ம வேணா அடுத்த கால்ல பேசுவோ நம்ம இதை பத்தி எதுனா